த பொங்கல்
ஹலோ
வணக்கம் கேக்தா
வணக்கோ கேக்குதுங்க
ம் ஆ நா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்கேங்க
ம் வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க
ம் மதிய சாப்டீங்களா
ஆ சாப்டாச்சுங்க என்ன சமையல் இன்னைக்கி உங்க வீட்ல
எங்க வீட்ல இன்னைக்கி வந்து மீன் கொழும்பு மீன் வருவலு
ஓகேங்க
அ நீங் உங்க வீட்டுல
எங்க வீட் டுல வந்து நா இன்னைக்கி சாப்பாடு வச்சி ரச வச்சு முட்டைக்கோஸ் பொரியல் வச்சங்க
அப்டியா ரசத்துக்கு முட்டை கோஸ் பொரியல் நல்லா இருக்குமா
நல்லா இருக்கு நா சாப்ட்ருவே ஆனா எங்க வீட்டுக்காரருக்கு புடிக்காது
ஆமா அது கொஞ்சோ என்ன சொல்றது ஒரு சாம்பார்னா ஓகேவா இருக்கு ரசத்துக்கு அது டேஸ்ட் அவ்ளவா இருக்காதே
ஆமாம் நீங்க என்ன பண்ணுவீங்க முட்டகோஸ் பொரியல் வச்சா
நாம்ம வந்து என்ன சொல்றது அ ஒரு அ சாம்பாரு இல்லனா தக்காளி அ இ சட்னி வைப்பாங்கள அந்த மாதிரி வச்சு கூட இன்னொன்னு டிஷ் வேணு எங்க வீட்ல அப்டியே முட்டக்கோஸ் மட்டு சாப்ட மாட்டாங்க
ஒ ஓ ஓ
ம் அ சாப்ட்டா கூட கொஞ்சமா தா சாப்டுவாங்க ம் அதே மெயின் டிஷ்ன்னா சாப்ட மாட்டாங்க
ம் வேற ஒண்ணு இல்லைங்க காய்கறிகள் அதனால சேரி லாஸ்டா த தீர போகுது அதனால இத போட்டு செஞ்சாச்சு
சேரி சேரி இனிமேல் திரும்ப நீங்க மார்க் கெட் போயிட்டு வாங்கனு அப்டி சேரி சேரி உங்களுக்கு என்ன கா கொழந்தைங்களா இருக்காங்களா
ஆ இருக்காங்கங்க இப்ப ஒரு பைய
சேரி சேரி
ஆ அவ செவன்த் படிக்கிறாங்க
அப்டியா சேரி சேரி ஓகே ம் ம் சொல்லுங்க உங்களுக் கு என்ன அதிகமா சாப்ட புடிக்கு
எனக்கு சாப்ட சாப்ட பாத்தீங்கன்னா எனக்கு இந்த டிஃபன் ஐட்டம்ஸ் தாங்க ரொம்ப புடிக்கு சாப்பாடு அவ்ளவா விரும்பி சாப்ட மாட்ட இந்த டிஃபனு அப் அப்றோ ஸ்நாக்ஸு இந்த மாரினா சாப்டுவே
ஓகே ஓகே ம் லன்ட்ச் டப் லென்ட்சுக்கு காலில நீங்க பையனுக்கு கட்டி கொடுக்கணு அதுக்கெல்லா நீங்க எந்த மாதிரி டிஷ்ஸ்லா பண்ணுவிங்க
மோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அவ வந்து இந்த சாம்பாரு இதெல்லா எடுத்துட்டு போறதில்லைங்க விரும்புறதில்ல அதனால நான் இந்த இன்னைக் கி என்ன பண் செஞ்சு கொடுத்தேனா அப்டின்னா அந்த கேரட்ட வந்து துருவி போட்டு கேரட்டு சாதம் மாரி பண்ணி கொடுத்தேங்க
அப்டியா சேரி சேரி அது அப்டியே சாப்ட்டுருவாங்களா கூட ஏதாவது முட்ட
ஆ இல்லைங்க நாங்க வந்து நாங்க வந்து ப்யூர் வெஜிடேரியனுங்க
அப்டியா சேரி சேரி ஓகே புரியுது
முட்ட கூட சேத்துக்க மாட்டோ
சேரி சேரி புரியுது அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாதங்கள் தா புடிக்கு பசங்களுக்கெல்லா இது கொழும்பு தனியா சாதம் தணினா சாப்டவே மாட்டாங்க ஏதாவது ஃப்ரையா நம்ம வந்து ஏதாவது தா காய்கறி கள் மிக்ஸ்டு காய்கறிகள் அப்டில்லா போட்டு நம்ம ஒரு ரைஸ் மாதிரி கட்டி குடுத்தா சாப்ட்ரு வந்துறாங்க பச
ஆமா ஆமாங்க ஆமா
ம்
இதுவ பாத்தீங்கன்னா ஸ் சாம்பாரே வச்சு குடுத்தா கூட அது வந்து ரொம்ப கெட்டி ஆயிருதுல்லைங்க மத்தியானோ சாப்டம்போது அதனால ஆமா அதனால அவ அவனுக்கு அது புடிக்கிறதில்லைங்க
அப்படி ஆமா நீ சின்ன பையனுக்கே அப்டிதா இருக்குது இப்போதா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டடு படிக்கிறா அந்த பையனே அந்த மாதிரில்லா சாப் புடமாட்றா சில்லுனு ஆயிட்துன்னு ஒரு மாரி ஆயிடுது ஒங்களுக்கு நம்ம காலையில கட்டி குடுக்குறது அவுங்க வந்து பன்னெண்டரை மணிக்குதா சாப்டுறாங்க அது அவுங்களுக்கு சாப்புட பிடிக்க மாட்டேங்குது அவுங்குளு என்ன சொல்றாங்க அதாவுது வெஜிடபிள் போட்டு ஃபிரைட் ரைஸ் அந்த மாதிரி செஞ்சு குடுங்க வித விதமா செஞ்சு குடுங்க புதுசா அப்டி சொல்லி இப்பவே கேக்குறாங்க சின்ன பசங்களே
அதா அதாங்க
ம் ம் நீங்க சொல்லுங்க நீங்க நல்லா சமைப்பீங்களா
இல்லைங்க நா சுமாராதாங்க சமைப்ப
அப்டியா
ஆமா எதுவு சாப்டுற மாரி ரொம்ப டேஸ்டால்லா இருக்காதுங்க எதோ சுமாரா சமைப்பே சுமாராதா சமைப்பே நே நா நல்லா ச செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் பிரியாணி மட்டுந்தாங்க நா செய்வே
அப்டியா ஆமா பிரியாணினாலே அது எந்த பிரியாணி இருந்தாலு அது வந்து ஸ்பெஷல்தா எல்லாருக் கு வெஜிடபிள் பிரியாணி இந்த மஷ்ரூம் பிரியாணியு நல்லா இருக்கு நேத்துதா என்னோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க
ஓகே
மஷ்ரூம் பிரியாணி பண்ணே நல்லா இருந்ததுன்னு சொல்லி நீங்களா செய்வீங்களா அந்த மாதிரி
ஆ மஷ்ரூம் செய்வாங்க காளான் செய்வோ மத்தபடி பாத்தீனா நம்மோ முட்ட இதெல்லா நா நாங்க நான்வெஜ்ஜு
ம் புரியுது புரியுது காளான்ல பிரியாணி செஞ்சிருக்கீங்களா
ஆ நெறைய தடவ செஞ்சிருக்கே
ம் சொல்லுங்க நீங்க எந்த மாதிரி செய்வீங்க இந்த காளான் பிரியாணி
எப்பயு நார்மலா நம்ம செய்றோலிங்க பிரியாணி அதே மாரிதாங்க வெஜ் ஜிடபிள்ஸ்க்கு பதிலா இந்த மஷ்ரூம் போட்டுக்க போறோ அவ்ளதா வேற எதுவுமே டிஃப்ரெண்டே இல்ல ஆமா
அப்புடியா சேரி சேரி ம் புரியுது ம் ஏ உங்க பையன்லா எப்புடி அ வால்தனோ எப்டி இருக்கு இப்ப இருக்கிற குட்டி பசங்களா ரொம்ப வால்த்தனோ இருக் காங்க உங்க
வால்தனோ இப்போ வந்து ம் இவ வந்த் என் பைய பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு மாரி வால்தனோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எப்படா பெரியவங்க்ளா ஆவாங்கன்ட்டு நெனைச்சிட்டு இருந்தோ இப்ப பாத்தீங்கன்னா வேற மாரி பண்ண ஆரம்ஸ்ட்டம் எதிர்த்து எதிர்த்து பேசுறாங்க அப்ப ஒரு மாரி ஒரு குறும்புத்த ஆமாங்க அப்ப ஒரு மாதிர் இருந்தா இப்ப ஒரு வேற மாரி ஆயிட்டாங்க
ஆமா ஒரு ஒரு வயசுல புது புதுசா கத்துக்குறாங்க பசங்க ம் நம்ம சின்ன பை சின்ன எ பைய பையன்க்குடீன்னா சின்ன வயசுல இந்து வந்து ரொம்ப என்ன சொல்றது ஒரு ரெண்ர வயசு வரைக்கு நம்ம பசங்க வந்து எ பைய வந்து ரொம்ப என்ன சொல்றது சமத்துப்புள்ள ரொம்ப ரொம்ப பேசவே மாட்டா அவ பாட்டுக்கு விளாடிட்டு இருக்றா யாரையு டிஸ்டர்ப் பண்ண மாட்டா அப்படி இருந்த பைய வளர வளர வளர செகண்ட் இன்னோரு சின்ன பாப்பா பிறந்தாங்க அதுக்கப்புறமா ஆ வாழ்த்தனோ அதிகமாயிடுச்சு
ஓஹோ
புதுசு புதுசா ப் இப்ப ஸ்கூல் வேற போறாங்க ஒரு ஒரு மா தோ வந்து ஒரு ஒரு புது ஆ வேலைகள் காட்டிட்டு வராங்க ஒரு வேல வந்து நம்ம எதிர்த்து பேசணு ஒரு தடவ இல்லன்னா ஒரு தடவ வந்து குதிச்சுட்டே விளாற்றது
ஓஹோ
ஒரு ரெண் டைம்ன்னமோது சாப் சாப்பிடாமையே வர்ரது இல்ல லன்ச் பாக்ஸு ஆமா ஒரு ஒரு மாதிரி புது புதுசா பாத்துட்டு இருக்க என்னான்னு சொல்ட்டு என்ன சொல்றது சில டைம்ல நம்மளுக்கு ரொம்ப கோவ் வருது ஏன்தா இப்படி பண்றாங்களோன் சொல்லி சேரி ம் திரும்ப புரியுது அதுக்கப்புறமா இது கொஞ்ச நாள் தா அதுக்கப்புறமா மாறிடுவா
ஆமா ஆமா
ஆமா கொஞ்ச நாள் எடுத்துக்கு புதுசா எதாவது கத் ட்ருப்பா கத்துட்டு வந்திருக்கா அவ கொஞ்ச நாள் பண்றா நம்ம வந்து ரொம்ப திட்ட அடிக்க ஆரம்பிட்டோன்னா ரொம்ப பசங்க வந்து அதைய அப்படியே ஃபாலோ பண்ட்டே இருந்துற்றாங்க நம்ம கொஞ்ச கவனிக்காம கொஞ்ச அவங்கள அதுட்டாம பாத்துட்ருந்தா அவங்களாவே கொஞ்ச கொஞ்சமா மாறிட்ற்றாங்க
ஆமா ஆமாங்க
ஆமா இப்ப இருக்கிற பசங்க அப்படிதா இருக்காங்க ரொம்ப நீங்க என்ன சொல்றது ஒரு விஷ்யோ நம்ம வந்து செய்யாதீங்கன் சொன்னா அதுதா செய்யிறாங்க அத்தா இப்போ உங்களுக்கு யூடியூப் செயலில்லா அதிகமா காட்ற்றாங்க பசங்க வந்து எல்லா விஷ்யத் திலு நீங்க வேணா வேணா வேணா சொன்னீங்கன்னா அதுதா வேணுன்ட்டு பண்ணுவாங்க நம்ம வந்து வேணான் சொல்ல கூடாது இப்ப பண்ணிக்கோ நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாது அப்படின் சொல்லி ந ம்பலே அவங்களுக்கு என்ன சொல்றது அவங்ககிட்ட நோ மா நாங்க அதிகமா யூஸ் பண்ணக் கூடாது நோ நோன் சொல்லி சில டைம்ல அவங்களுக்கு நம்ம வந்து
இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பேரண்டண்டிங்ன்னு சொல்றாங்க இல்லைங்க அது வந்து பர்சனுக்கு பர்சன் வந்து மாறுபடுங்க இப்ப ஒரே மாரியே எல்லா பசங்களயு வளக்க முடியாது இப்ப உங்க பசங்க ஒரு மாரி இருப்பாங்க சில பேரண்ட்ஸ் ஒரு மாரி வேற சூழ்நலையில வளந்துருப்பாங்க அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் வேற மாரி இருக்கு ஸோ இந்த பேரண்டிங்க பொறுத்த வரைக்கு பாத்தீங்கன்னா இவங்க சொல்றத வச்சுல்லா நம் ஃபாலோ பண்ண முடியாதுங்க ன்வ நோவே சொல்ல கூடாது இல்லைங்க நோவே சொல்ல கூடா ன்னா அதுவு வந்து நமக்கு வேற மாறி தாங்க போவும்
கண்டிப்பா இல்ல நோவே சொ ல்லக் கூடாதுன்னா நம்மளுக்கு வந்து எல்லா வயசு பசங்க கூட இல்ல அது நம்ம வந்து இப்போ ஒரு மூணு வயசு கொழந்த இருக்கா அவ இப்பதா புது புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பரி ஆரம்பிக்கிற அந்த பிச பசங்க கிட்ட பண்ண சொல்றாங்க ஒரு ஒரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஆட்டிடியூட் நம்மளும் சேஞ்ச் பண்ணிட்டே வரனோனு சொல்லி சொல்றாங்க நம்ம மோ எல்லா விஷய த்துலயு ஒரே மாதிரி இருக்க கூடாது அவளுங்க தகுந்த மாதிரி நம்மல எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு ஒரு ஆறு வயசு பைய இருக்கான் ஒரு சின்ன மூன்றர வயசு பொண்ணு இருக்கா
ஓ சரி சரி அந்த ஆற்ற வயசு பையன்ன செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிப்பாங்ளா
இல்ல ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க
ஓகே ஓகேங்க ஓகே இல்ல இப்ப அந்த சின்ன பசங்க தானுங்க அவங்களுக்கு எதுவு தெரியாதுங்க
ம் கண்டிப்பா சின்ன பசங்கள் தா சொல்றனா நம்ம வந்து கொஞ்ச பெருசாகிட்ட அப்றமா அவுங்கள எப்டின்னா அவுங்க தகுந்த மா திரி நம்மளே அப்டேட் ஆயிட்டே வந்துருனோ அவுங்க கூடயே நம்ம ஒரே எடத்துல நின்னுட்டா அவுங்களுத் தகுந்த மாதிரி நாங்க ஓடலன்னா நம்பளுக்கு அவுங்களுக்கு செட் ஆகாது எல்லா விஷயத்திலயு அண்ட எல்லா விஷயத்திலயு ஆர்க்யுமெண்ட் தா போகும் அவுங்க தகுந்த மாதிரி நம்பளு மாரிட்டே வந்துரனும்
ஓகே ஓகே இப்ப வந்து பாத்திங்ன்னா நீங்க வந்து உங்க பசங்கள எப்டி நீங்க வள க்கணுன்ட்டு ஆசப்பட்றீங்க சில பேர் வந்து சில ரூல்ஸ்ல்லா வெச்சிருப்பாங்க வீட்ல இந்த மாதி தான் இருக்கனும் அப்டின்லா
ம் நா ரொம்ப என்ன சொல்றது டிசிப்ளின்னா கண்டிப்பா இருக்கணு தா நம்ம வந்து அவுங்கள போர்ஸ்ஃபுல்லா பண்ண வைக்கக் கூடாது நம்ம பண்ணி காட்டி அவுங்கள வந்து அவுங்கள பண்ண வெக்கனும் அதான் நா யோசிப்பேன் கண்டிப்பா நா எ ஹஸ்பண்ட் கிட்டயும் அது தான் சொல்லுவேன் எப்பவும்
ம்
பண்ணிக்க காட்ட அவுங்களே ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவாங்க நீங்க கரெக்டா செய்யங்க நானு ஃபாலோ பண்றேன் என் சைட்ல இருந்து நம்ம செஞ்சு காட்டுறதா அவுங்க செய்வாங்க நீங்க செய் செய் செய் சொன்னா நம்ம செய்ய மாட்டாங்க ந ஆமா ஒரு ஸ்கூல் ஷூல எடுத்துட்டு வந்து நம்ம வந்து பசங்கள டெய்லி சொல்ற நா டே இன்னி வரைக்கோ தா சொல்லிட்டே தா இருக்கேன் ஸ்கூல் வந்த அப்றமா சாக்ஸ் எடுத்துட்டு ஷூல போட்டுட்டு ஸ்டாண்ட்ல எடுத்து வக்கனோ அப்டின்னு சொல்லி நம்ம டெய்லி தா சொல்லிட்டு இருக்கோம் ஆனா கூட அத ஃபாலோ பண்ற மாட்றாங்க ஏன்னா ஆமா பெரிய ம மனுஷங்களே அந்த மாதிரி பண்றாங்க பெரிய மனுஷ ங்களே என்ன பண்றாங்க வீட்டு வாசல்லே வெச்சிட்டு வந்துறாங்க
ஆமா ஆமா ஆமா இப்ப என் பையனே பாத்தீங்ன்னா செவன்த்து ஸ்டாண்டர்ட் வந்துட்டாங்க